ஆ ம் சொல்லுங்க எப்டி இருக்கீங்க ம் நல்லா இருக்கேன் நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லா இருக்கே
என்ன பண்றீங்க
சும்மாதான் உட்காந்துருக்கேன் சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டாச்சு
ம் ஒர்க் பண்றீங்களா படிக்கிறீங் புரில
நா ஹவுஸ் ஒய்ஃப்
ஹவுஸ் ஒய்ஃப்பா
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் பிரியாணி சாப்ட்டேன் இன்னைக்கி
இன்னிக்கி நான் பிரிஞ்சு சாப்ட்ட
பிரிஞ்சி சென்னையா நீங்க
அதெல்லாம் பேச கூடாது
சேர் சேர்
சேர் அப்பறோ இன்னைக்கு எங்க வெளியில போனீங்க
இன்னனைக்கி எங்க இங்க கோயிலுக்கு போன
எந்த கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கா
முருகன் கோயிலுக்கு டூ டேஸ் ஆகுது போய் திருச்செந்தூர் போ
திருச்செந்தூர் போனா அப்டியா ஆ எப்டி இருந்தது சாமி எல்லாம் நல்லா கும்ட்டீங்களா
சாமிலாம் பாத்தோம் ஓவரு ரஸ் கோயிலு
அப்டியா ஆ ஆ அப்பறோ வேற எங்க போவீங்க
வேற எங்கேயும் போல சென்னை போவேன் ஒர்க்குக்கு
ஆ அடிக்கடி வருவீங்களோ சென்னைக்கு
இங்க சென்னைதா ஃபுல்லாவே ஒர்க்கு
அப்டியா சேர் ஓகே ஓகே லாஸ்ட்டா என்ன ட்ரிப்புக்கு போனீங்க
லாஸ்ட்டா போனது திருச்செந்தூர் தா அப்போ டூ டேஸ் முன்னாடி
நீங்க திருச்செந்தூர் தானா ஆ ஆ சேர் ஓகே ஓகே
நீங்க என்ன ட்ரிப் போனீங்க
நாங்க மகாபலிபுரம் போனோம்
மகாபலிபுரம்
ஆமா ஒன் டே அங்க ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிட்டு அப்றோ அங்க சுத்தி பார்த்துட்டு வந்துட்டோ ம் அடிக்கடி மகாபலிபுரம் தா போவோ
ஓகே ஓகே ஓ அது உங்களுக்கு பக்கண்டு போவீங்களா
ஆமா டூவிலர்லே போய்டுவோ
சேர் சேர்
ம் அப்றோ வேற எங் கெல்லா சுத்தி பார்த்திருக்கீங்க தமிழ்நாட்டுல
தமிழ்நாட்டுல கொடைக்கானல் போயிருக்கே ஊட்டி
ஆ ஆ ஆ கே திண்டுக்கல் கரூர் திண்டுக்கல்ல என்னா பாத்தீங்க
திண்டுக்கல்லஏ முறுக் திண்டுக்கல் என்ன பிரியாணி குடுப்பாங்
இல்ல சுத்தி பாத்தேன்னிங்ளே திண்டுக்கல்ல என்னா இருக்கு சுத்தி பாக்குறதுக்கு கோயில்க்குலா எதனாது போனீங்களான்னு கேக்குற
சுத்தி பாக்க இல்ல அங்க போன லோட் நா டிரைவர் நா
அ
ஆ வு திண்டுக்கல் போன
சரி ஓக்கே அப்றோ இந்தியா ஃபுல்லா போய்ருக்கீங்ளா
இந்தியா ஃபுல்லாலா போனதுல்ல
போனதுல்லயா அ அ நா போயிருக்குற அ அதர் ஸ்டேட்டு தா எங்க போய்ருக்குறீங்க
கர்நாடகா ஆந்த்ரா
அ அ என்ன எதுக்கு
ஆ டிரைவர் நா லோடு போனப்ப போன
சேரி ஓகே ஓகே ஓகே
அதர் இது பே பாண்டிச்சேரி பாண்டிச்சேரி பேய்ருக்க அதர் ஸ்டேட்
பாண்டிச்சேரி இங்கதான இருக்குது சரி ஓகே ஓகே அ அ நாங் நாங்க பாண்டிச்சேரி அடிக்கடி போவோ
அ பாண்டிச்சேரி எங்ளுக் பக்கந்தா நூறு கிலோமீட்ருக்குள்ள இருக்கு
சரி ஓகே ஓகே அ அ சரி நா வந்து காலேஜ் படிக்கும்போது இதுக்கு போனோ ஆ டார்ஜிலிங் போனோ கல்கட்டா டார்ஜிலிங்க
ஆ
கல்கத்தா போயிட்டு அப்டியே டார்ஜிலிங் பெய்ட்டு வந்தோ அங்க வந்து ரத் கல்கட்டா இந்த இதுலா பாத்தோ நறைய அரி அந்த ஹவுரா பிரிட்ஜ்ல போனோ
ஹவுரா ஹவுரா பிரிஜ்ஜி ஆ
ஆ அங்க இருக்குற ஸ்பாட் எல்லா கொஞ்ச சுத்தி பாத்தோ அது போனது மறந்து பெய்ருச்சு எனக்கு டம்பிள்ஸ்லா நெறையா போகு டெம்பிள்ஸ்லா நெறையா போனோ அங்க விசிட் பண்ணே ஆனா பேமஸ்ன அந்த கல்கட்டா காலிய தா பாக்க முடியில அங்க அதா பேமஸ்சா எங் ஊர்ல ஒன்னு பேமஸ் இங்க தாஜிமகால் இருக்குது பெரிய த்யாஜிமகா தாஜ்மகாலா ஆமா மினி தாஜ்மஹால் அப்புடினா
தாஜ்மஹால் அங்க எப்புன்னா லவ்ஸ்க்காக கட்டின இங்க அம்மாவுக்காக காட்டிருக்காங்க
அப்டியா ஆ ஆ ஓஹோ ஓகே ஓகே நல்லாருக்குமா
சூப்பராருக்கு
அ அ பொய்ட்டு செல்ஃபிலா நெறையா எடுத்துட் வருவீங்ளோ அடிக்கடி
நா அங் போனதே கடையாது எங்குள்ட்டேந்து பத்து அஞ்சி கிலோமீட்ருதா
போனதே இல்லயா
நா போனதே இல்லை அது தொறந்து எப்டியு ஒரு ஒன்ற வர்ஷ இருக்கு
அ அ
அங்க போவற்துக்கு இன்ட்ரஸ்ட் இல்ல ஆனா
ஓ செரி ஓக்கே ஓகே ம் தேரு ஆமா பாட்டிலே வரு
ஆமா
அ சொல்லுங்க
அப்புற வேளாங்கண்ணி
அ அ வேளாங்கண்ணில நா போனதே இல்ல
எள்ளாங்கண்ணி
எள்ளாங்கண்ணினா டூரிஸம் நறைய பேரு வருவாங்க அதுதா அங்கதா போனதே இல்லதா வேளாங்கண்ணி அ அத தவிர்த்து எல்லா இடமு போயி தா இருக்குற கன்னியாகுமரி கொடைக்கானலு அப்புறோ இங்க வ நெறைய எட இங்க சென்னையில எல்லா எடத்துலயு
ராமேஸ்வரோ தனுஷ்கோடில்லா பேய்ருக்கீங்ளா
ஆ அந்த சைடுல்லா நா வந்தது கிடையாது அந் தனுஷ்கோடி அந்த லாஸ்ட் எண்டு வரக்கு பெய்ட்டு வந்ட்ட அப்டியா அ அ செரி ஓகே அப்றோ உங்ளுக்கு என்னா ஃபுட்டுல என்னா புடிக்கு சாப்பாடு
ஃபுட்லனா நான்வெஜ்
இது மாரி சவுண்டு போடாதங்க சவுண்டா இருக்கு பாருங்க சத் தம்மா
சவுண்ட் எது பக்கத்ல இல்லியே
நீங்க தா ஃபோன எதோ ஷேக் பண்ணிட்ருக்றிங்க
ஆ போ இப்போ க்ளியரா இருக்கா
ஆ இப்ப கேக்குது ஆ உங்களுக்கு என்ன புடிக்கு ஆ சிக்கன் பிரியாணி ம் நான்வெஜ் தா வெஜிடேரியன்ல்லா அவ்ளவா புடிக்காது நான் வெஜிடேரியன் தா
வெஜிடேரியன்லா அம்ப்ளுக்கு ரொம்ப தூரோ
அ உங்ளுக்குமா
ஆமா
அ அ என்ன உங்ளுக் என்ன புடிக்கு சிக்கன் பிரியாணியா இல்ல மட்டனா
மட்டன் பிரியாணி தா இப்ப இங்க ஃபுல்லாவே மட்டன் தா
ஃபுல்லாவே மட்டன்தா மட்டன் பிரியாணி அ அ ஓகே சிக் சிக்கன்லா ஒரு டிஷ் ஆ வே எடுத்துக்கற்துக் இல்ல அப்புடியா அது நல்ல டேஸ்ட்டு வருங்க சிக்கன் பிரியாணி மட்டன் கம் பேர் பண்ணும்போது சிக்கன் நல்ல டேஸ்ட் சாருக்கு ஆ ஆ என்னா அப்ப சண்டேஸ் சண்டே நீங்க மட்டன் பிரியாணி தான் சாப்டுவீங்ளோ
உமாமா அத் இல்லாம இங்க டெம்பிள்ல நெறையா கோயில்லல் கோயிலல்லா நறையா கிடா வெட்டுவாங்க இங்கே
அப்டியா ஆ ஆ அப் அடிக்கடி சாப்டுவீங்க
ஆமா
ஆ ஆ சரி ஓக் கே ப்பு எங்கு வேக் வெளிலருந்து பேசிட்ருக்கீங்ளா பேக்ரோண் சவ்ண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு
இல்ல இங்கேவ் வில்லேஜ்ஜு தா நாங்க வயல்ல இங்க வேல் நடந்துட்ருக்கு யாங்கன்ட்டு பேசிட்ருக்கே
பேசிட்ருக்கே சரி ஓகே ஓகே ஓகே சரி சொல்லுங்க
ஆம் சொல்லுங்க
சொல்லுங்க சேரி அப்றோ நாளைக்கு என்ன எங்க வெள்ல போறீங்க நாளைக்கி
நாளைக்கி இங்க கோயில்க்கு போறதா தா ப்ளேனே வேளாங்கண்ணி போற்தா
ஓஹோ ஓகே ஓகே செர் ட்ரை பண்ணுங்க பீச்சுல்லா போங்க
பீச்லா எப் போங்க எவ்ளோ நேரூ போய் பெய் பீச்சுலாம் போர் அடிக்குது
பீச்சுக் போய்ட்டே போர் அடிக்கிதா ஆ அதா பாண்டிச்சேரி பீச் பக்கத்துல போய்ர்ப்பீங்க போல அ அ மெரினா பீச்சு
மெரினா பீச்சுனா ஒர்க் பண்ற எடமே அங்கதா ஹார்பர் சென்னை ஹார்பர்
மெரினா பீச்சா ஆ ஆ அதா அதா ச்சர் ஓகே ஓகே சேர்
அங்கதாம்
ஆ சரி ஓகே சன்டேவா
ஆமா
ஆ ஆ சரி ஓகே அ இன்ன நைட்டு என்ன டின்னரு தோசையா இட்லியா சப்பாத்தியா
நைட் டின்னரு ஏவ்ஏ இன்னு ரெடி பண்ல அம்மா என்னாப் பண்றாங்கன் தெர்ல
ஆஆ என்ன முன்னாடியே சொல்லி வச்சிருவீங்ளா அம்மா இது சப்பாத்தி பட்ருங்க ஹா அம்மா தோச ஆ
ஆ அம்மா செய்றதா சாப்புடு
பரவால்ல நல்ல பிள்ளதா நீங்க உம்
ம்ம் ச
என்னோட பொண்ணெல்லா வந்து முன்னாடியே சொல்லிடுவா இட்லி வேணு தோச வேணு
ஆ
அவுங்க என்ன சொல்றாங்னா அத செய்யுணு
ஓஹோ
உம் சேர் சேர் சேர்
அப்பற என்னா படிச்சிருக்கீங்க நீங்க
எம் பி ஏ முடிச்சிர்க்க
எம் பி‌ ஏ முடிச்சுட்டு இப்ப சும்மா ஒர்க்ல்லா போல ஹவுஸ்ஒய்ஃப் ஹவுஸ் ஒய்ஃவ்வாதா இருக்கீங்க
ஆம்மா ஹவுஸ்ஒய்ஃப்வாதா இருக்க ஆம்மா ஓக்கே ஓக்கே ஹவுஸ்ஒய்ப்‌ ஹவுஸ்ஒய்ஃப்வ் ரொம்ப போர் அடிக்கமே க்குந்தா ஆம்மா அது வீட்டு வேல செய்யற்துக்கு அப்டே டைம் கரெக்டா பொய்டு அடுத்தடுத்து இந்த டைம் பொய்டு
சேர் சேர் ஆனா டைம் டேபிள்ளு போட்ற மேறி ஏதெ பண்றது
ஆம்மா எதனாதுபண்றது சேர் உங்கள்ட்ட பேசனதுக்கு ரொம்ப நன்றி உங்கள்ட்ட பேசனதுக்கு ரொம்ப நன்றி வக்கிறே ஆ
சேரிங்க செரிங்க
ஆ ஓக்கே